ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
கீங்ளா
ஆஹ் நல்லா இருக்குங்க
ஆமா சொல்லுங்க மேடம்
இந்த ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் பத்தி ஏதாவது தெரியுங்களா ஏன்னா மழைய எல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ
ஆமா மேடம் எக்லா வந்து முதல்லயே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு எக்லா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர் மாதிரி இடங்கள பாத்தீங்கன்னா வீடு கட்டிருப்பாங்க வீடு கட்டினதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இடம் எம்டி கிரௌண்டு எல்லாம் நெறையா இருக்கும் இப்ப பெரிய பெரிய சிட்டி திருச்சி இ சென்னை இந்த மாதிரி பெங்களூர் அங்க என்ன பிரச்சினை பாத்திங்கனா உங்களுக்கு நெறைய லேண்ட் இருக்காது இப்ப வீடே பாத்திங்கனா வீடு கட்டிருபாங்க ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட் சில பேர் பெரிய பணகாரவங்களா பெரிய வீடு கட்டிருபாங்கா ஆனா சுத்தி இருக்க எடத்துல பாத்திங்கனா சும்மா சின்னதா கார்டன் மாரி வச்சிகிட்ட அந்த கார்டன்னுக்கு மட்டும் மரம் மட்டும் மரத்துக்கு மட்டும் இட விட்டருப்பாங்க அதுக்கப்புறம் இடமே இருக்காதுபுல்லா காங்க்ரீட் போட்டிருப்பாங்க அப்ப என்ன ஆங்கனா ஒரு நல்ல மழை பெய்யு அப்ப என்னன்னா அவங்க வீட்டு வாட்டர் ஃபுல்லா என்னப்ப என்ன ஆதுன்னா ரோடுக்கு வரும் இ ரோடுக்கு வந்து என்ன ஆனாது புல்ல போய் ரோடுக்கு போயிட்டு அங்கேந்து ஒரு அந்த டிட்ச் மாரி இருக்கும் தண்ணி வந்து போயிட்டு எல்லா இடத்துலும் போயும்தா ஆகும் ஒரு வீடு மாரி நெறைய வீடு இருக்கு அப்ப ஒரும் வீடு் த தேங்கி நிக்றது த தேங்கிடிய ஒரு வாரம் ப நோய் பரவுது டெங்கு மலேரியா கொசு வரது எல்லாம் பல நோய் வரதுக்கு காரணகூட அதுதான் அதுக்கு பண்ணுளாமே என்ன பண்ணுளா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்புள் ஐடி கம்பனி எடுத்துக்கோங்க ஐடி கம்பனி நா உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து பிளூர் வச்சிருக்காங்க பத்து பிளோர்நா அவ்ளோ பெரிய இது ஃபுல்லா காங்கிங்கிர்ட்லா இருக்கும் சுத்தி ஒன்னு ஏ ஒரு இடத்துல பார்க் மாரி வச்சிருப்பாங்க அவளோதான் இப்ப அந்த ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் சதுரடி அப்படனு எடுத்துக்கிட்டீனா அந்த அஞாயிர சதுரடியில வந்து வர தண்ணிய என்ன பண்ணுவாங்க ஃபுல்லா ரோட்டுக்குதா விடுவாங்க இது ப்பல்ல முன்னாடி கவர்மெண்ட்ல சொன்ன மாதிரி வந்து நம்ம ரெயின் வாட்டர் வந்து நம்ம வந்து நிலத்தடி வந்து தண்ணீர் சேமிக்கிற மாதிரி எப்படி போனோம்னா அதுக்கு வந்து ஒரு நம்ம அந்த பில்டிங் படி இருக்க தண்ண வந்து பெரிய ஒரு கீழே ஒரு குழி மாதிரி தோண்டி புல்லா காங்கிரீட் போட்டு கீழே கல்லுகளலாம் போட்டு சுற்றி சுற்றி மட்டுும் காான்க்ரீட் போடணும் கீழே வந்து தரையவே இருக்கணும் தர மாதிரி இருக்காம தரை மாதிரி வச்சுட்டு அது மேதே குக்கெலாம் போட்டுவிட்டு அப்படியே வச்சுட்டு அந்த வரற தண்ணி ஃபுல்லாகவே அங்க துக்க அந்த என் கேம்பஸ் அந்த ஐடி கம்பெனிக்கு ஒரு வீடுக்கு தான் அந்த தண்ணி எல்லாம் வந்து அப்படியேந்து லேண்டுக்கு போகிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இப்போ சென்ன மாதிரி இடத்துலயே வந்து ரெயின் மழை சீசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வராது உங்களுக்கு ஃப்ளட்டிங்கே வராது ஆக்சுவலா ஏன்னா எல்லா வீட்டு தண்ணியும் தரைக்கு போயிடும் ஸோ நான் அதனால நறையா பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல வந்து நறைய பயன்கள் இருக் கு பாத்தீங்கன்னா அது ஒன்னு அப்பறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜுன் இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜுன் இந்த நாலு மாசம் பாத்துங்கன்னா வறட்சி காலம் தண்ணி பெரிய பெரிய சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் வந்துடும் நம்ம வந்துட்டு அடுத்தவங்கல டிபெண்ட் பண்ணி இருக் கனும் ஆந்திரா கர்நாடகா இந்த மாரி காவிரி தண்ணி குடுப்பாங்களா அப்படின்டு இருப்போம் இதே மாரி தண்ணி நம்மளே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம போர்லையும் தண்ணி எப்போவுமே இருந்துட்டே இருக்கும் மழை காலத்துல வந்து அஹ் அடுத் தவுங்கள யாருமே வந்து சார்ந்து இருக்க வேண்டிய தேவை கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மழை காலங்கள பாத்தீங்கன்னா நம்ம நறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேவை இல்லாம இந்த லேண்ட் புரோக்கர்கள் எல்லாம் விவசாயத்தை நிலத்தை குளம் ஏ ரி இடத்துக்கு எல்லாம் வந்து சைட்டு போட்டு வித்துடுறாங்க ஆஹ் அந்த புறம்போக்கு நிலத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு அதிலவீடு கட்டிடுறாங்க குளங்களெல்லாம் மூடி இது பண்ணிடுறாங்க ஸோ அப்போ என்னன்னா மழை காலத்தில் வந்து இது அதுவும் நம்ம த மழை நீர் சேமி சேமிக்கிறது ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இவுங்க வந்து மழை நீீரை வந்து சேமி க்க விடாம இப் ப அது வந்து ஒரு குலம் இருக்கு இப்போ ஒரு ஊரு இருக்கு அந்த ஊர்ல ஒரு நாலு குளம் இருக்குன்ன அந்த நாலு குளத்து தண்ணி இருந்துச்சுன்னா மழ வெயில் காலத்துல வந்து இப்போ தண்ணி தண்ணி குளத்துல வத்துனாலும் கிணத்துலயே தண்ணி இருக்கும் குளத்துல தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி இல்லனா நம்ம போரில் கிணத்துல தண்ணி இருக்கும் அதுக்கு காரணம் அந்த குளம் தான் அந்த குளத்துக்கு வந்து குழந்தைக்கும் குளத்துக்கும் வந்து மழை காலத்தில வந்து அது தண்ணி வந்து தண்ணி நிற்கணும் ஆனால் வர வழி எல்லாம் வீட்டை கட்டி மறைச்சி்றாங்க அடைச்சிடுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா குழந்தைகளுக்கு தண்ணி வரதில்லை இப்போ சென்னையில்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பிடபிள்யூடி சொன்னாங்க நானூறுக்கு மேல குளம் இருந்துச்சுட்டு இப்ப அவ்வளவு கிடையாது அப்படிங்கிறாங்க பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இருக்கிற குளங்கள்ல வந்து தூர்வாரி தண்ணி மழகால தண்ணி வரமாரி இருந்ததுன்னா நம்ம சென்னை எல்லாம் வந்து நம்ம கிருஷ்ணா நதி நீர் அப்புறம் ஆந்திராவில இருந்து இங்க இருந்து நம்ம தண்ணி கேக்க வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு அதை வச்சே மூணு வருஷத் துக்கு மூணு வருஷம் மழை இல்லனா கூட சென்னை மாரி சிட்டி வந்து தண்ணி தண்ணி வ தண்ணி பந்து தீத்துரும் அப்படிங்கிறாங்க சோ இந்த மாரிலாம் நறையா ஆஹ் போயட்டுருக்கு நம்ம அதேப்ப அதை வந்து நம்ம வந்து சில இதெல்லாம் நம்மளும் நம்மளும் பண்ணணும் நம்ம ஊர்ல வந்து நம்ம நம்ம இப்போ வந்து நம்ம ஊர்ல நலம் நிறையா இருக்குது நம்ம ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்மளும் வந்து இப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதான் வந்து கவர்மெண்ட் சொல்றத ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்
கண்டிப்பா இன்னைக்கு சொல்றது கரெக்ட்டு தான் கண்டிப்பா ஏன்னா இப்போ வந்துட்டு நறைய பேர் நீங்க சொல்ற மாரி மழை நீர் தொட்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல யாருமே வீடு கட்டுறது இல்லை சொல்லப்போனா ஆஹ் ஏன்னா தொட்டியே பக்கத்துல ரோட்டு மேல எங்கேயாவது இடம் இருந்ததுனா அங்க போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த அந்த சோப்பு குளி போடுறாங்க பாத்தீங்களா அந்த டிரெய்னேஜ் வாட்டர் எல்லாம் போறது அதுவே ரோட்ல தான் போட்டுக்கிறாங்க இடம் இருந்துச்சுன்னா அவ்ளோ பெரிய வீட்டு அரண்மனை மாதிரி கட்டி வச்சுட்டு அத போய் நாங்க ஒரு இடத்துல இருந்தப்போ அப்படி தான் பண்ணுணாங்க அவள பெரிய வீடு கட் டி வச்சிருக்காங்க ஆனா வந்து நடு ரோட்ல வந்து அந்த டடிரெய்னேஜ் வாட்டர் போடுறதுக்கான ஒரு குழியை தோண்டி போட்டுட்டு இருக்காங்க அவுங்களே செலவு பண்ணி அத போட்டுட்டு இருக்காங்க உம் அந்த அளவுக்கு கூட ஒரு இடம் விடலாம் அப்படிங்கிறது இதே இருக்கறது இல்ல இதுல வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி எங்க போய் எப்படி கட்டுவாங்க என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு இப்ப இருக்கற காலகட்டத்துல ஆனா அது மாறுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருமே வந்துட்டு உம் தண்ணியோட அரும பெருமைய எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டு சேர்த்து வைக்கணும் தண்ணிய தண்ணி நாளைக்கு பியூச்சர்கக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போ ஓகே நம்ம வந்துட்டு மழை நீர் தொட்டியோ இல்ல வேற உம் எதுக்க எதுக்காவது பியூச்சர்ல தண்ணி வேணும் அப்படிங்கிறது யோசிக்கிற மாதிரியே தெரியல ஏன்னா அவ்ளோ ஃபாஸ்ட்டா வேர்ல்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாரி எல்லாருமே ஓடிட்டேதான் இருக்காங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அவுங்க இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு நல்லா இருக்குமா அது அவ்வளோதான் முக்கியம் அதுக்கப்புறம் ியூச்சர் என்ன ஆகுது ஏதகுது எதையுே யோசிக்கிறதுல ஒரு சிலர் இன்னுமே ரொம்பவுமே வர்ஸ்ட்டா இருக்காங்கன்னே சொல்லாம் இங்கதுல வந்து மழை நீர் தொட்டிய பத்தி எப்படி யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இப்போதக்கு ஜாலியா இருக்குமா நல்லா ஊர் சுத்தணமா பண்ணுமா இன்னைக்கு ஏன் பண்ணுமா இன்னைக்கே செலவு பண்ணுமா நாளைக்கு செலவு பண்ணுமா அவ ஒரு ஆஹ் அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம் அதுக்குடுத்து த்த மாசம் என்ன பண்ணுவோம்கிற கவலை இல்லாம தான் போயிட்டு இருக்கேன் ஏன்னாலைப் அந்த மாரி மாறிச்சு யாரையுமே குறை சொல்ல முடியாது அஹ் ஏன்னா அஹ் நாளுக்கு நாள் எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு ஜாலியா இருந்தோமா போதும் அவ்வளவுதான் இன்னைக்கு சாப்பிட்டமா போதது இதோட போதும் அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் இருக்காங்களே ஒளிய பஃபியூச்சர் ஆனா அப்ப நம்மளோட பாட்டி தாத்தா கொள்ளு பாட்டி கொல்லு தாத்தா அவங்க காலத்துல எல்லாம் பாரத்தீங்கன்னா எல்லாருமே ஃபியூச்சர்ல நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த நெல்லு சேமிக்கிறதுக்கு கூட பல ஆயிர வருஷ கணக்காக இருக்கணுங்கிறதுக்காக சேமிச்சு வைப்பாங்க அந்த ஒவ்வொரு கோவில் கலசத்தலயுமே வந்துட்டு அந்த சேமிப்பு அப்படிங்கறிறது வந்து அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க ஏதாவது உணவு பற்றாக்குறை வரும்போது இது வேணும் ஏன்னா இயற்கை வந்து நீரை குடுக்குது எல்லாமே குடு எல்லா வளமு இருந்தாலுமே சாப்பறதுக்கு வேணும் விவசாயம் பண்றதுக்குன்னு வேணும்னு சொல்லிட்டு கொண்டு அந்த கலசத்துல சேமிச்சு வச்சாங்க அப்படியெல்லாம் வாழ்ந்த நம்மளோட தமிழர் பண்பாடு இப்ப எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லலாம் தண்ணிக்காக வந்துட்டு ஒரு அடுத்த மாநிலத்து நாடி இருக்காங்க எவ்வளவோ விஷயங்கள் வந்துட்டு மாறிட்டே வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்துட்டு உஹம் காலப்போக்குல எல்லாமே மாறிடுச்சு லைஃப் ஓடுது ஓடுதுங்க மாதிரி எல்லாருமே அந்த பபாரின் கலாச்சாரத்தை கொண்டு வரணும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்ப அவுங்க எல்லாம் வந்துட்டு நம்மள மாதிரி அஹ் இதுக்கு மாறிட்டு வராங்க கறி எடுத்து பல்லு வளக்குறது அடுப்பு கறில பல்லு வளக்குறதும் வேப்பங்கச்சியில பல்லு விளக்குறதும் நம்ம வந்துட்டு அவுங்களுக்கு மாறி ஹம் இது பேஸ்ட்ட் ப்ஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி இருக்கோம் அப்படி காலங்கள் மாறும்போது வந்துட்டு எல்லாமே மாறுதுன்னே சொல்லலாம் ஆனா மழை நீீர் சேகரிப்பு அப்படிங்கிறது வந்து உண்மையாவே ஒரு முக்கியமான விஷயம்தான் அது வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணும் நல்லா இருக்கும்
ஆமா ஆக்சுவலா வந்து எப்படின்னா இப்ப நம்ம வந்து வெயில ஒரு வெயில் காலம் வருது மார்ச் மார்ச் நடுவுலேருந்து ஆரம்பிக்கும் பதினஞ்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூன்ல மழை பேறுவைக்கும் அதே இதா இருக்கும் அப்ப தண்ணி புல்லா வத்திரும் அப்ப போயிட்டு இப்போ ஆந்திரா டூ கர்னாட்டகா கையேந்தி நிண்ணுட் இருப்போம் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாட்ச காண்டிப்ப மேங்கணா அத தாண்டி வர தண்ணிக்கு முன்னாடி மறுபடி மடி டேம் கட்ட போறாங்க இப்ப அவுங்க டேம் தாண்டி எவ்வளோ கிலோ மீட்டன நம் இந்தியாக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரு தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது பாத்திங்கன்னா வர வழியிலயே அவங்க வந்து மறச்சு அங்க ஒரு டேம்மு அது தண்ணி மறச்சு ரெண்டு டேம்மு தான்டி எப்டி தண்ணி வரு. அது வர போறது கெடையாது இப்டி மாத். இது மாரி எல்லாமே கேரளக்கா கேரளா அதே மாரிதா ஹ கர்நாடகா ஆந்திரா இங்க எல்லாமே அவங்க வந்து அவோட இது பாக்குறாங்க நம்மதா வந்து மழ வந்து அப்படியே டேரக்ட்டா கடலுக்கு அனுப்பி புடுறோ. வெள்ளோ வருது வெள்ளோ வந்தா சேத்து வைக்க ஒரு டேம் வேணு. எம் காமராஜர் காலோ கல் கல்லணை கட்டிட்டு. போனாரு அவரு அப்புறோ கறிகாலச்சோல அதுக்கப்புறோ காமராஜர் கட்னாரு அதுக்கப்புறோ இது வரைக்கு ஒருத்தரும் கூட ஒன்னையும் கட்டவே கெடையாது. ஏன்னா டேம்ம கட்ன டேம்ம கட்ன பாத்தா கடைசியில நம்ம ஊர்ல ஒரு கொளோ இருக்கு அந்த கொளத்துலுருந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சுருச்சு அந்த டேம்ம கட்டிட்டு அதா டேமுங்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்றது.
எல்லாமே எப்ப மாறும்னு தெரியல. மாறுச். சுன்னா நல்லா இருக்கு.
இல்லலைங்க இது வந்து இப்ப இப்ப இப்ப எங்க ஏரிய எடுத்துட்டீங்கன்னா இ பாத்தீங்கன்னா அங்கங்க வீடு இருக்குது. ஆஹ ஓக்கே இப்பதுக்கு ஓக்கே இப்ப எல்லா சைட்டு வாங்கி எல்லா வீடு கட்டிட்டாங்கன்னா ஒவ்வரு சைடுலயும் இது இல்ல. பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சைட்லயுமே இப்ப எல்லா சைடு வீடு கட்டிட்டாங்கன்னா தண்ணி. இப்ப எல்லாம இப்ப மழ பெயும்போது என்ன ஆகு. கரெக்டா எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள என்ன பண்ண ரோட்டுக்குடுவா ரோடு ஃபுல்லா சென்னைக்கு இந்த ஊருக்கு வரு. இதைத்தா நா வந்து அவாய்ட் பண்ணனுங்குற. ஆனா நம் மக். களுக்கு புரி என்ன பண்ணுனா கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி நீ மழை நீர். தேங்கு போட்டுருக்கனு அப்படி போட்டுருந்தாதா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நல்ல தண்ணி கனைக்க்ஷன் குடுப்போ. அப்டி குடுத்தாதா இது போடுவோ இல்ல வரி அதிகமாக குடுப்போ அந்த மாரிதாவது கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்த எல்லாரு கம்பல்சரி போடணு அது தனியாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு செக் பண்றனு இன்ஸ்பெக்சன் போடனு. ஸ்பிக்கர் மாரி போட்டு உங்க வீடு பூரா செக் பண்ணிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பாத்து ஃபாலோ பண்ணற மாரி வச்சுக்கணு அதுக்கு ஒரு தனி ஒரு ஆனையோ மாரி வச்சாதா நம்ம இந்த வளர்ச்சியெல்லாம் காப்பாத்த முடியு போ போற காலங்கள்ல வெயில் அதிகமாயிட்டே போகு. அப்போ நம்ம தண்ணி இன்னும் பற்றாக்குற அதிகமாயிட்டேதா இருக்கு அதை நம்ம கொஞ்சோ அவாய்ட் பண்ணணு. பண்ணா ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட பேசுனதுக்கு.
தேங்க்யூ.
தேங்க்யூக்கா.